ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி நலமா தோழி
ஆ நா நலல தா இருக்கே
சரிங்க மேம் சரிங்க தோழி குடும்பத்துல எல்லாரூ நலமா தோழி
ம் நல்லா இருக்காங்க எனக்கு வந்து ஒரு அக்கா அம்மா அப்பா கிடையாது அவங்க வந்து எறந்துட்டாங்க நான்‌ ஃபை ஃபித்துல இருக்கும்போது ம் அம்மா தா சிங்கிள் பேரண்டவங்க அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க குட்டி வயஸ்லேர்ந்து ம் அவங்கதா பாத்துக்கிறாங்க எங்க ரெண்டு பெருயுமோ ம் அவங்க போலீச் சம்மா
அப்டியா தோழி
ம் ஆமா
எ எங்க வேல பாக் ராங்க தோழி
அம்மா மகளிர் ஸ்டேஷன்ல இருக்காங்
நம்ம திருவாரூர்லேவா
ஆ திருவாரூர்லியே
அ சரிங்க தோழி இப்ப நீங்க இவ்ளோ தூரோ அதாவது இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமைன்னு ஒன்னு சொல்லுவோம்ல தோழி அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வர வர ரொம்ப நெரூங்கிட்டே இருக்கு தோழி வந்து என் குடும்பத்திலயுமே பாார்த்தீங்கன்னா ‌அ இரண்டு காவலர்கள் இருக்காங்க
நான்ந்தோ சொன்னேன்ல உங்க பையன எங்கயொ பாத்துருக்கேன்னு எங்க அம்மா ஃபோன்ல தா பாத்துருப்போன்னு நொனைக்கிறே அம்மா ஃபோண்ல தா நோன்டிட் இருப்போ வாட்ஸ்அப் சோ அதுல ஏதாச்சும் நம்ம பாத்துருப் அ என்னென்னு எனக்கு தெரியல ம் நா அதல தா பா்த்தருப்பே
அ அப்படியா தொழி சரிங்க தொழி என்னோட ஏ கணவரோட அண்ணனூ தம்பியூ வந்து காவலர் தா தோழி ஒருத்தவங்க வந்து டவுனு ஒருத்தவங்க வந்து கூத்தா வட்
அ பக் அப்ப கண்டிப்பா நா ஏனா எங்க அம்மா
தோழி கேக்குதா உங்களுக்கு பேசுறது கேக்குதா தேழி கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது தோழி கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா தோழி தோழி கேக்குதா உங்களுக்கு ஹலோ தோழி கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது கேக்குதா நீங்க பேசுறது எனக்கு சுத்தமாவே கேக்குல தோழி வந்து